வணக்கம் எப்படி இருக்கீங்க
அ நான் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ ரொம்ப நல்லா இருக்கோ சோ இன்னைக்கு எந்த மாதிரி டாபிக் பத்தி பேசலாம்னா ஒவ்வொருத்தங்களும் பிடிச்ச ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா உணவுல பிடிச்ச விஷயம இருக்கூ ஹா மூவிஸ்ல நல்ல படங்களல்ல நல்ல விஷயங்கள் இருக்கூ அந்த மாரி உங்களுக்கு உணவுல இந்த உணவு பிடிச்ச உணவு அந்த மாரி சொல்ற மாரி உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கூ
எனக்கு உணவு சொல்ல போனா எனக்கு சாம்பார் சதம் தயிர் சாதம் இந்த மாதி பிடிக்கூ உங்களுக்கு
எனக்கும் அந்த மாதிரி சில நிறைய பேர் வந்து கேட்டிருக்கே அவங்க மேக்சிமம் அதிகமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசைவ உணவுகள் தா அதிகமா சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த வ வெஜிடேரியன் சொல்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தா இருக்கு எனக்குமே வந்து இந்த சைவத்தில்ல வந்து பிடிச்ச உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம் ரொம்ப பிடிக்கும் ஆப்பம் இடியாப்பம் எனக்கு கொஞ்சமா இனிப்பு வகைகள்லா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதனாலயே எனக்கு இந்த எங்க அம்மா செய்கிற அந்த இடியாப்பம் ஆப்பம் அதுலேயும் அந்த தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத தவிர்த்து ஆ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பிரியாணி அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கும் பிடிக்கும் அ அத்த அது தவிர்த்து இதுதான நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அது சரியான சுவையில செஞ்சா கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்க சொன்னமாரி சாம்பார் தயிர் சாதம்ன்ற மாதிரி சாம்பார்மே கரெக்டான பக்குவத்தில்ல கரெக்டா செஞ்சுனா அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்
அதுல இந்த சாம்பார் சாதத்துல அதிகமா நெய் இருந்தாதா சாப்பிட நல்லா இருக்கும்
ஆ கண்டிப்பா அதுவும் அந்த பிசபலாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு இல்லையா அதுவுமே வந்து இப்போ வீட்டில்ல அதிகமா செய்ய மாட்டாங்க ஆனா வெளியில்லஏதாவது ஃபங்க்ஷனில் போனா இல்ல எதாவது கோவிலில் அந்த மாதிரி பிரசாதமாக கொடுப்பாங்க அது வந்து சாம்பார விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே தா இருக்கும் நீங்க சொன்ன மாறி அதில் நெய் கொஞ்சம் அதிகமாக அட் பண்ணியிருப்பாங்க அது உடைய டேஸ்ட்டு ருசியும் கொஞ்சம் நல்லாதா இருக்கும் இத தவிர்த்து உங்களுக்கு நீங்க வந்து சைவத்தில் சொன்னிங்க அசைவத்தில் அந்த மாதிரி உங்களுக்கு வேர் எதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா
அசைவத்துல சொல்ல போனா எனக்கு வந்து சிக்கன் பிடிக்கும் அப்புறம் மட்டன் பிடிக்கும் பட் மட்டன் சாப்பிட முடியாது சோ சாப்பிட மாட்டே அலர்ஜி ஆயிடுச்சு சோ அத மட்டும் விட்டுட்டே பிடிச்சு சாப்பிட முடியாது
இப்போ ஒரு தற்காலிகமா வெயில் அதிகமா இருக்குன்றதுனால அப்படியா இல்ல
இல்ல இல்ல ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வந்து அது மட்டும் சாப்பிட்டா அலர்ஜி ஆயிரும் உடம்புல ப்ராப்ளம் ஆகிடுச்சு சோ அத மட்டும் விட்டுட்டே
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்போ நம் உணவ பத்தி பேசணோ அத தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த இடங்கள் போனா பிடிக்கும் இந்த இடத்துக்கு நா போன நல்லாருக்கும் அந்த மாதிரி எதாவது ஆசைகள் இருக்கா இல்ல நீங்கள் ஏற்கனவே போய்யிருந்து அந்த இடம் பிடிச்ச இடம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதா இருக்கா
எனக்கு போறதா இருந்தா பைக்ல லாங் டிரைவ் போணும் அது வந்து லைக் லடாக் அந்த சைடு பனி குளிர்கால அந்த இருக்குள்ள குளிர் சைடு அந்த சைடுக்கு போகணும்னு ஆச தென் போற போன வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துக்கு போயிருக் கேரளா கொடைக்கானல் ஊட்டி நிறையத்த சுத்தி பாார்த்திருக்கே பட் வந்து லாங் டிரைவ் பைக்ல போகணும் உங்களுக்கு
எனக்கும் அந்த மாதிரிதா நீங்க சொன்ன மாதிரி அந்த லடாக்கு அந்த பக்கம் நிறைய நா வந்து யூடியூப்ல பாக்கறதோட சரி சரி அது மாதிரி போணும்னு ஒண்ணு இருக்கு ஆனா அதுக்கான நேரம் சூழலெதுவும் நம்மளுக்கு அமையிறதில்ல ஆ அதே போல ச் எனக் உன்னொ இன்னொரு இது வேணுன்னா நம்ம இப்போ தமிழ்நாட்ல இருக்கும்போ தமிழ்நாட்ல இருக்க நெறைய எடத்த வந்து பாக்கணும் நெறைய பேர் வந்து ச் வெளியில போனோ அப்படின்ற இது வச்சிருக்காங்க எனக் மே அப்படி இருக்கு இருந்தாலு ஒரு இதுவென்னனா நம்ம இங்க லோக்கல்லே வந்துருக்ற எல்லா எடத்தையு ஒரு தட பாக்கணும் ச் அந்த மாரி ஒரு எடத்த கூட மிஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட் நம்ம நேட் டிவ்ல இருக்றது என்னெல்லா அழகு இருக்கு அந்த மாரி எதாத்தையு தெரி்ஞ்சக்கணு அப்டின் சொல்ற ஒரு ஆச இருக்கு அது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான பிளேஸ் ரொம்ப ச் எப்டி சொல்றது இப்ப நெறைய எடத்துல வந்து கோவிலுகூ போனா அமைதியா இருக்குன் சொல்லுவாங்க ஆனா அங்க பாத்தின்னா ரொம்ப மாரே கூட்டமாருக்கூ எப்புமே வந்து எப்டி ச் ஒரு அமைதின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா பாத்தா ஒரு அமைதி இல்லாத மாதிதா எனக்கு எப்புமே ஃபீல் ஆகு அதனால எனக்கொஞ்சம் ஒரு அமைதியா ரொம்ப ஆள் நடம்மாட்டம் இல்லாம ஆள் நடம்மாட்டம் மீன்ஸ் ரொம்ப கூட்ட இல்லாம ஒரு இன்ன இந்த ட்ரெக்கிங்லா போறது புடிக்கூ ச் எதாவது மலைகளுக்கு ஆ அந்த மாரி ப்டி வந்து போயிடுவோ ஸோ அந்த மாரி ஏன்னா ஃபெ ஃபெ ஆ போயிருக்கோ இங்க எங்க திருவண்ணா திருவண்ணாமலை பக்கத்ல பருவதமலைன்னு ஒரு மல இருக்கு அஹ் அங்கெலாம் பாத்தீங்கன்னா போன போவோ நைட்ல தான் மேக்சிமம் ஏறுவோம அது பாத்தீங்கன்னா ஏறரதுக் ஒரு மூணு நாலு மண்நேரோ ஆயிடும் அந்த மேலே ஏறிட்டு எறங்குறதுகு கொஞ்சோ டைம் ஆகு அது என்னென்னா அ ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையு நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே மேலேறபோது அது ஒரு ஒரு ஜாலியா தா இருக்கும் ஒரு ஃபன்னாருக்கும் அதுக்கப்புறம் அங்கே தங்கிட்டு ஏன்ன மேல மேக் வேற ஏதாவது எடத்துக்லாம் போனெங்ன்ன வச்சுக்கங்களே அந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்காது ச் எப்பை எப்பயுமே ஏத பைக்ல போவோ அப்பறமா போய்ட்டு எதாவது அந்த பிளேஸ மட்டும் பாத்துட்டு வர மாரி இருக்கு இந்த மாரி ட்ரக்கிங் போம்போது ச் நெறைய ஷேர் பண்றதுக்கு ஏன்னா அந்த மூனும்நேரொ நாலும்நேரொ ரொம்ப டைம் இருக்கும்போது நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போ ஏதாவது பேசிக்கிட்டே போவோ அது வந்து எப்டி சொ சொல்றது ரொம்ப நாள ஒரு நெனைவாருக்கும் அந்த மாரி விஷயங்கள்ளாம் ஏனது நா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலா போம்போது அப்டின்னு பாத்திங்ன்னா ச் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபோன்ல அதிகமாக பேசிக்க மாட்டோம் இந்த மாரி எப்போ அந்த மாரி ட்ரக்கிங் அந்த மாரி விஷயங்கள்ளா வரும்போது ஆ அ ஒரு ஒரு வருஷக்கத ரெண்டு வருஷ துக்கத அது மொத்தமா வச்சுட் பேசுவோ அது வந்து ஒரு ஜாலியான அனுபவமாகருக் எதத்தவிர்த்து உங்களுக்கு அந்த ட்ரக்கிங் போன அனுப் போ இருக்கல்ல வேற ஏதாவது ஆசைகள் இருக்கது
இதெல்லா போக ஆச உண்டுதான் பட் வந்து கேட்டாவி வீட்டுல கேட்டா நாங்க பொண்ணுங்க போக கூடாது அப்டின்னு சொல்லி விட்டுருவாங்க சோ வந்து ஆச ஆசயாகவே இருக்கூ இங்கதான்
ம் கரெக்ட் தான் அது எல்லாருக்கும் அந்த இது அமையது கெடையாது இப்ப நிறைய பேருக்கு வந்து ஸ்டூடெல் அமையறது கிடையாது சில பேருக்கு வந்து வீட்டயையும் அந்த மாரி வந்து அதை அது இது பண்ணப்பறதுான் அன ஃபேமிலியா போகிறவங்களும் இருக்காங்க இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்க்ல்ாம் ரெண்டு விதம் இருக்குது சில பேர் வந்து சாமி வழிபாடு பண்ணுறதுக்காக போவாங்க சில பேர் அந்த ஒரு எக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக போவாங்க ச் நால் எப்டின்னா எஸ்பீரியன்ஸுக்காக போவாம ஃபேமிலியாக போறவங்கலாம் வந்து அந்த சாமிய வழிபடணும் அப்டின்ற மாரி தான் போவாங்க அதேமாரி வந்து நெறைய இந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்லாம் இருக்கறது பாத்திங்ன்னா ஆஹ் நெறைய வந்து கோவில்கள் இருக்கிற மாரியான ஸ்பாட் தான் வந்து அதிகமா இருக்கு இப்ப நான் அங்க வந்து ம் பருவதமலைக்கு போனதே பாத்தீங்கனா அங்க மேல ஒரு சிவன் கோயில் இருக்கும் ஸோ அதுக்காக போன மாரி தான் இருந்தது ஆஹ் நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் க்காக தான் போனோம் அது ஒரு நல்ல அனுபவம் தான் ஆனா இந்த மாரி போய் பாத்துட்டு வரது இத தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்பெசிபிக்கா இந்த மூவி இந்த மூவி எனக்கு புடிக்கும் அந்த மாரி அந்த மாரி திரைத்துறையில ஏதாவது ஸ்பெசிபிக்கா இந்த மூவிஸ்
மூவின்னு சொல்ல போனா நான் வந்து ரொம்ப புடிச்சது த்ரீ மூவி அப்புறம் வந்து அந்த மூவிக்கு அப்புறம் கொஞ்ச அப்ப ரொம்பலாம் மூவி பாக்க மாட்டேன் பாத்தா அந்த மூவி போட்டா எப்போவாவது பாப்பேன் அப்புறம் டிராமா தான் பாப்பேன் லைக் கொரியன் சைனீஸ் டிராமா பாக்குறதுனால அப்டியே போய்டுச்சு இப்பலாம்
உம் இந்த வெப் சீரிஸ் அந்த மாரி சொல்றீங்களா அந்த வெப் சீரிஸ்
வெப் சீரிஸ் இல்ல டிராமா லைக் நம்ம ஊர்ல நாடகம் மாதி அந்த ஊர்ல நாடகம் இருக் குல அந்த இது நல்லாருக்கும் பாக்குறதுக்கு நம்ம ஊர வி டு அந்த இடத்துல உள்ளது சூப்பரா இருக்கும் லைக் இங்க வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க அங்க வந்து அதல்லாம் பண்ண மாட்டாங்க லைக் அங்க ரொமாண்டிக்காவும் இருக்கும் ஃபன்னியாவும் இருக்கும் எல்லாமே சேந்திருக்கும்
நான் ஸ்பெசிஃபிக்கா மூவிஸ் பாப்பேன் இப்பய ரேரா தான் பாப்பேன் ஆஹ் மூவிஸ் ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாரி நாதான் போய் பாப்பேன் மே மேக்ஸிமம் எல்லா மூவிஸும் வந்துருச்சு நம்ம போய் பாக்கணும் அந்த மாரிலா பாக்க மாட்டேன் ஆஹ் எல்லா மூவிஸு அந்த மாரி பாக் கற அந்த இதுவுமே இல்ல இங்க நான் கொஞ்சம் ஆஹ் எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணிருக்கேன் ஸோ அதுனால வந்து அதிகமா அத அவாய்ட் பண்ணிப்பேன் எப்பயாவது ரொம்ப நல்ல மூவிஸ் வந்து ரொம்ப ரிவ்யூஸ் நல்லா இருந்தா மட்டும் எப்பயாவது ஃப்ரீயா இருந்தா பாப்பேன் அந்த மாரி தான் எனக்கு அது இதுல அந்த மாரி மூவிஸ்லா நெறையா அப்பப்ப பாத்துருக்கே அனுபவம் இருக்கு ஆஹ் எனக்கு சட்டுனு ஞாபகம் வரல இந்த மூவி அந்த மூவின்னு சொல்ட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாரி ஆஹ் ஆஹ் லாஸ்ட்டா பாத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ச் சிறை அப்படின்ற ஒரு மூவி பாத் தே அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது
நீங்க வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் சொன்னீங்கல்ல இதுவரைக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல இன்னுமே எழுத போறீங்களா
ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே ஒரு ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிட்டு தா இருக் கே அது ஒன்னு பெருசா க்ளிக் ஆகல ச அப்டியே போய்ட்டே இருக்கு வேற ஒன்னு அதுல சொல்ற அளவுக்கு இல்ல
ஆஹ் அதுல உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் டஃபா இருக்குமா ஈஸியா இருக்குமா
கொஷ்டின் பேப்பர்ஸ் வந்து டஃபு ஈஸீனு நம்ம எப்டி சொல்ல மு சொல்ல முடியாது ஆ நம் நான் எவ்ளோ படிக்கிறதுன்றத பொறுத்து தான் ஆ உதாரணத்துக்கு ஒரு எப்டி சொல்கிறது ஒரு ஒரு ஒரு வருடம் இதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக வந்து பிரிப்பேர் பண்ணுற மாரி இருக்கு ஒரு நாளைக் ஒரு எட்டு மணி நேரம் பத்து பத்து மணி நேரம் வந்து உக்காந்து படிக்கிற மாரி இருக்கும் நீங்க அது படிச்சி கரெக்டா எல்லாத்தையும் படிச்சி ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் எழுதுற மாரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எப்டி சொல்கிறது ஆறாவதுலேந்து ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பள்ளி புத்தகங்களெல்லா படிக்குறமாதிரி இருக்கும் அதுல படிச்சிட்டு அத ஞாபகம் வச்சிக்கணும் ஏனா நீங்க ஒரு ரெண்டு மாசம் ஒரு புக்க படிகிறீங்க ஒ கொஞ்சோ படிக்கிறிங்கனா அடுத்த ஒரு நாலாவது மாசம் நீங்க வேற படிக்குபோ அந்த மொதல படிச்சதெல்லா மறந்துறும் ச்ச அதுனால இந்த ரிவிஷன் பண்ணிட்டேஇருக்கனும் அதுதா ஒன்னு அப்டின நெறையா விஷயத்தை படிச்சுட்டு இருந்தீங்கனா கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்க வந்து டைம் கெடைக்கல கொஞ்சோ தா என்னால படிக்க முடியுது அதுக்கு போனிங்கனா எக்ஸாம் பேப்பர் வந்து டஃப்பா இருக்கும் நீங்க எவ்ளோ நெறையா படிக்கிறீங்களோ அவ்ளோத்துக்கு
இல்ல நா இப்பனா பிரிப்பேர் ஆறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கே அதா கேட்டேன் நீங்களும் சொன்னீங்கலனாதான் உங்கள்ட்ட கேட்
இல்ல க பண்லா கண்டிப்பாக பண்லா இன்னொன்னு இப்போ வந்து கொஞ்சோ டஃப்ஃபா இருக்குதா சொல்லனும் ஏனா முன்னெல்லா வந்து இது இத இத படிச்சா போதுன்ற மாரி இருந்தது இப்போ எதை படிக்கணுன்றதே வந்து ஒரு மாரியே ஒரு கன்ஃப்யூஸ்ட்டு ஸ்டேட்ல தான் இருக்குது உதாரணத்துக்கு நீங்க குரூப் ஃபோர் அந்த மாரி எடுத்துட்டீங்கனா தமிழ் பாத்திங்கனா இது தான் படிக்கணும் அது தான் படிக்கணும்னு ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடியெல்லா பள்ளி புத்தகங்கள் படிச்சாலே போதும் இத மட்டும் பண்ணாலே போதுன்ற மாரி இருந்தது இப்போ அப்டின்னு பாத்தீங்கனா அது மட்டும் போதாதுன்னு அப்டின்னு இருக்கு இன்னொன்னு செரி இது போதாதுன்னா வேற ஏததெல்லாம் படிக்கணும் அப்டின்னு ஒரு கேள்வி வரும்போது அது இது இதுதா அதுதானு இல்ல அது மாரி கடல் மாரி அ அதுக்கு வந்து எல்லையே குடையாது நீங்க இதுக்காக அதுக்காகன் சொல்ட்டு நறைய படிக்கிற மாரி இருக்கு அப்டினம்மோது எவ்ளோ படி இப்ப இது ஒரு ஒருக் ஒரு பத்து நாள் ஒரு ச ஒரு டைம்ம நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புத்தகத்த படிக்கிறோனா அதுலந்து கொஷின் வந்தா தா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கோ ஆனா நம்ம ஒரு ஒரு மாசோம் செலவு பண்ணி படிச்சா கூட அதுலந்து கொஷின் வராத மாரி இப்போ வந்து கொஷின் பேப்பர் எடுக்குறாங்க சோ அந்த மாரி இருக்கும்போது தா கொஞ்சோ கஷ்டமா இருக்
என்னோட காலேஜ் ம் நா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் காலேஜ் போகும் போது எங்க வந்துக்கேம் பேசிக் கோச்சிங் சொல்லி எடுத்தாங்க லைக் அங்க போகும்போது புக்ஸ் ம் நறைய தந்தாங்க பட் போக போக அவங்க சொல்லி தரது புரியாம ஆயிடுச்சு தென் ஃபீஸ் வாங்க ஆரம்மிச்டாங்களா சோ அது ஸ் ஸ்டாப் பண்ணிட்டே நானே இப்ப கொஞ்சோ ட்ரை பண்ணிட்ருக்க படிக்கிறதுக்கு வீட்ல இருந்து
ம் இல்ல நீங்க இந்த செல்ஃபாவே படிக்கிலா எல்லாமே பண்லா யூடியூப்லேயே எல்லாமே சோர்ஸ் அவைலபுளா தா இருக்கு ஆனா நீங்க ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷரா இருக்கீங்கனா ஃபர்ஸ்ட்டு நீங்க எத எந்த பக்கம் போகணு எத படிக்கலானு சொல்ட்டு உங்கள்ள ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லே இருப்பீங்க மேபி ஏதாவது ஒ ஒரு ஆன்லைன்லே ஒரு யூடியூப் சேனல்ல கூட அவங்க கிளாஸஸ்லா எடுப்பாங்க எதா ஒன்த்துல ஜாயின் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணா அது உங்களுக்கு கொஞ்சோ எஃபெக்டிவா இருக்கலா எனக்கு தெரிஞ்சு ஆ வெறும்புனே நீங்க பாத்துட்டு இருந்தா எல்லாமே ஒவ்வொரு அப்பப்போ யூடியூஸ் வீடியோஸ் மட்டூ பாத்துட்டு இந்தாலே கொஞ்சோ உங்களுக்கு கஷ்டமா தா இருக்கும் அதேமாரி இந்த எய்ம் டின்னு சொல்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதுல வந்து ஒவ்வொரு இப்போ குரூப் ஃபேர் வருதுன்னா ஸ்பெசிஃபிக் கிளாஸஸ்ல்லா போடுவாங்க ஆ டெய்லியுமே போடுவாங்க நீங்க அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுபோது கரெக்டா நீங்க அதுல யூடியூப்ல ஃபாலோ பண்ணா ஓரருளவுக்கு உங்குளுக்கு ஐடியா கெடைக்கும் அந்த மாரி
ஓகே தோழா நமளுக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ நன்றி நம்ம ரொம்ப அழகா பேஸ்னீங்க உ கிட்ட பேஸ்ன ரொம்ப மகிழ்ச்சி இதோட நம்ம உரையடல முடித்து கொள்ளலா நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்